சர் சரி
ஆ நல்லார்க்கே நீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் அப்பறோ சொல்லுங்க
எப்டி எல்லா வேலையு முடிஞ்சதா
ஆமா எல்லா எல்லா ஆமா எல்லா வேலையு காலையில எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சிட்டு ஹஸ் பண்டு எல்லாரும் போயிட்டாங்க நா அப்டி இருக்கு ஃப்ரீயா இருக்கும் நீ அடுத்த நெக்ஸ்ட் வீட்டுல உள்ள வேலைகள்லா பாக் ஆமா அது கொஞ்ச நேர கழிச்சி அப்டி பாக்குறது நீங்க எல்லாம் முடிச்சுட்டீங்களா
எனக்குல்லாம் நாளாம் நெறைய பெண்டிங் இருக்கும் இனிதா தொவைக்கணும் ஆ
ஓ இன்னும் தொவைக்க வேல இல்ல அதா சொன்னேல்ல சாப்பாடு வேல எல்லா முடிச்சுட்டே கிச்சன்ன அப்டியே ஒதுக்கிட்டு அதுக்கப்பறோ வந்து ந்து கொஞ்ச நேரோ அப்டியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அடுத்த கொஞ்ச நேரோ கழிச்சு அடுத்த வேலைய ஆரம்பி மிக்கறது
ஒரு சிலர்லா பயங்கர சுறுசுறுப்பா இருக்காங்க அந்த டென் ஓ கிளாக்ல எல்லா வேலையும் முடிஞ்சிரும் துணி தொவச்சிருப்பாங்க எப்டித்தா ஆனா அதுக்கப்றமும் உட்காந்து தூங்கிட்டு தா இருப்பாங்க
இல்ல எங்க மாமியார்ல்லா அப்டிதா அவங்க வந்து எப்டின்னா கால எழுச்சு ஃபர்ஸ்ட் சமையல் வேலைய ஃபுல்லா முடிச்சு அடு தது உடனே துணி வா கழுவாங்க அப்றோ ஆ கழுவி போட்டதா மடக்கி திரும்ப அயன் பண்றத அயன் பண்ணிட்டு அவங்க ஐயயோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எடுத் து ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க உங்க வந்து நா வந்து அவங்களாச்சும் எப்போ இ ஒ மத்தியானத்துக்கு மேல சாப்பிட்டுட்டுதா கொஞ்ச நேரோ ஏதாவது படுப்பாங்க அப்படில்லா நா பாத்துருக் அவங்க ரொம்ப வேல செஞ்சுட்டே இருப்பாங்க ஆமா உண்மைலே அயோ ஆ எங்க அம்மாவாச்சு நான் சொல்றக்கேன் எங்க அம்மா ஃபுல்லா கிச்சன்லயே கிடப்பாங்க அதனால இங்க ஃபுல் கிச்சன் வேலை அந்த மாறி இருக் கும் அவங்களுக்கு அவங்கள வெளிய பாக்க முடியாது
ம்
அந்த மாறி ஒவ் அந்த மாறில்லாம் நம்மளாலல்லாம் இருக்க கவே முடியாது நெனைக்கவே முடியாத ஒரு விஷயம் பெண்டிங்ல இருக்குது நா என்ன பொறுத்த வரைக்கும் காலைல அந்த கிச்சன் நா ஒதுக்குறது எனக்கு ஒரு பெரிய சமாதானல்ல கிச்சன நா எனக்கு வந்து மண்டே டு ஃரைடே பாத்தீங்கன்னா அந்த காலைல கிச்சன நான முடிச்சிருவேன் சாட்டர்டே சண்டே எல்லாம் என்னால முடியாத ஒரு விஷயம்
ஐயோ பெரிய டாஸ்கா இருக்குங்க ஏதாவது ஒண்ணு வந்துருது இல்ல ஏதாவது ஒண்ணு அழுக்காயிட்டே இருக்கு எதயாவது ஒன்னு கிளீன் பண்ணிட்டே இருக்க மாறிதா ஒன்னு டேபிள கிளீன் பண்ணா இன்னொன்னு பிரிட்ஜ் அழுக்காயிருது ஹையோ முடியலப்போ வீட்லய அத வீட் வீட்ல இருக்கோம்னு தான் பேரு ஆனா எதையாவது ஒண்ணு வேலை வந்துகிட்டே தா இருக்கற‌மாறி இருக்கு
வீடல இருக்கிறோம்னா எல்லாரும் சொல்ற மாறி வீடல இருக்கறோனா சும்மாவா இருக்கிறோம் நம்ம வேலை பாத்துக்கிட்டேதா இருக்கறோம் ஆனா ஒரு பக்கம் பாத்துச்சுன்னா வேலைக்கு போறவங்களுக்கும் இன்னு‌ கஷ்டமா இருக்கும்னு நினைக்கு
அய்யோ ரொம்ப கஷ்டங்க அவஙகல்லா எப்டி சமாளிக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு
தெரில காலைல வேலை சாப்பாடு வேலைல பாத்து முடிச்சுட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டு வந்து வருவாங்க அ
ங்க பாத்துக்கோங்க அவங்க
ஆனா சப்போட்டுக்கு ஆள் இல்லாதவங்களும் இருப்பாங்கல்லா இல்லையோ
ப்பங்க இருப்பங்க அவங்கதான எப்டி மெயின்டென் பண்ண அவங்கல்லா நாலுணிக்கு எந்திரச்சிப்பாங்களா இருக்கும்
எப்படி அவங்களுக்கெல்லா தூக்கம் வராதா காலையில எனக்கு அஞ்சு மணிக்கு வச்ச எந்திரிக்கவே என்னால முடியல
அய்யோ ஆமா நா நெறைய பேரு பாத்துருக்கேன் நாலு மணிக்கே எழுந்திரிச்சு சமைச்சிட்டு ஐ்யோ ஏழு மணிக்கு பஸ்ஸ புடிச்சு நிறைய பேர் கஷ்டம்
ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரில்லாம் போறவங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்களெல்லாம் சொல்
போனாலே எவ்ளோ வேலை வருது இந்த கீரைய வச்சோம்ன்னா கீரை தனிய அந்த இலையல்ல தனியா உருவனும் இல்லைன்னா மாவு ஒன்னா தீந்து போயிருது
ஆனா அவங்க எல்லாம் வந்து சமைக்கிறது என்னன்னா ஒண்ணு ரெண்டு அப்படி அவங்க ஹெல்த் அவங்களால பாக்க முடியாம
கண்டிப்பா முடியாது
ஹெல்த்து பாக்க முடியா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்கது பசங்கள பாக்கணும்
ஐயோ ஆமா
இருக்குதெல்லாம் அதெல்லாம் அவங்க தியாக செஞ்சுதா அவங்க போறாங்க ஒன்னும் பண்ண முடியாது நம்ம இந்த மாதிரி கடந்து இதாக்குறோம்னா அவங்க அதை விட வேற மாதிரி கடந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க
ஆமா ரெண்டாவது ஒருத்தர் தேட்டிஃபைவ் பிளஸ்ல ஒரு தேட்டிஃபைவ் அந்த‌மாதிரி ஏஜ்ல வேலைக்கு போறாங்கனா அவங்களுக்கு கொஞ்ச உடம்புல கொஞ்சம் டல்லாகும் ஆ உடம்பு க்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் போற மாதிரி இருக்கும்
க்டம் இருக்கும்ல்லா எல்லா விதத்துலயும் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி உடம்பு மாறிட்டே இருக்கும் ஆ ஒன்னு செய்ய முடியாது ம்
கொஞ்சொ சின்ன வயசு ஒரு ஒரு இருவத் ஒன் ஒம்போது இருவத்தெட்டு இல்லாட்டி தேர்ட்டி அந்த மாரினா கூட தெரியாது
தேர்ட்டிக்கி மேல போகும்போ இன்னு கொஞ்சொ அடுத்த கட்டம் வேற மாரி இருக்கு
தேர்ட்டி கூட சொல்ல முடியாது நம்ம அத தேர்ட்டி ஃபை பிளஸ் ரேஞ்ச்ல இருக்கவங் ஆ அவுங்களுக்குலா உண்மைலே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம் ம்
உங்க வீட்ல உண்மைலே எடுத்துக்கோங்க எத்தன வேல நம்ம செய்றோ ஒன்னா மாவாட்ட வேண்டிது வந்துருது இல்லன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட ரெடி பண்ணி வெக்க வேண்டிது இருக்கு
நம்ம அது ஹெல்தியா பாக்கணு அந்த இது இது எல்லாத்தைய்மே பாத்துட்டே இருக்க வேண்டிது இருக்கு கு ஆமா அவுங்களுக்கு சாட்டே சண்டேல்ல வீட்ல உள்ள ஒர்க் எல்லா அவுங்க எல்லாத்தையு பண்ணி வச் ட்டு அந்த மாரி ஒரு இது இருக்கு எந்த நாளுமே யாருக்கு ஃப்ரீ இல்லாத மாரிதா இருக்கு
ஓ ஆமா அந்த சண்டேங்கிறதே அவுங்களுக்கு லீவு இல்லாத மாரிதா கிட்டத்தட்ட அன்னக்கி தா ஒர்க் இன்னொ ரொம்ப அதிகமா இருந்த மாரி இருக்கு ரொம்ப கஷ்டங்க
ரொம்ப கஷ்டொ அது
ஆ உண்மைலே பாருங்க நம்ம ஒரு பீரோவ கிளீன் பண்றதாகட்டு அந்த வார்ட்ரோப்பு ஒவ்வொன்னு ஒவ்வொருனு ஒவ்வொரு நாளக்கி ஒவ்வொரு வேல வந்துரு ஏதாது இல்லன்னா நம்ம அந்த ரெஸ்ட் ரூம் பாத் ரூம்லா நம்ம வாஷ் பண்ண வேண்டிது இருக்கு எடுத்து தொடைக்க வேண்டிது இருக்கு இதுக்கே நேரொ சரியா போயிருது
அதெத ஐய்யயோ லிஸ்ட்லே அவ்லோ பெரிய லிஸ்ட்டா போட்டுட்டே இருக்கு ஆமா ஏ ஒரு நாள் கூட அப்டியே லீவ் இல்ல லீவுன்னு நமக்கு சொல்லவே முடியாதுல்ல அய்யோ காலேல எந்ச்சு எப்டியாது பாத்து பசங்க இருக்கம்போ கண்டிப்பா எதாச்சு பாத்தே அவனு எங்கெ வெளிய போறதா இரு இருந்தா கூட அவுங்களுக் க்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்ல கால்ல உள்ளது எதாச்சு பண்ணி குடுத்து கொண்டு தானே போ முடியு
ஆமா கண்டிப்பா குடுத்துதா ஆகணு நம்ம டெய்லி ஹோட்டல்லே வாங்க முடியுமா
ஆமா ஹோட்டல்ங்கிறது ஹோட்டல்ல இப்ப சாப்ட்டா ஒடம்புக்கு பெருசா ஒத் ஒத்துக்க மாட்டேங்கிது அந்த மாரிலா இருக்கு எல்லா ஃபுட்டு அந்த மாரி ஆமா எதுவு இப்போ பழைய மாரி இல்ல எதுவுமே ம்
ஸ்நாக்ஸ்ஸு
ஸ்நாக்ஸ்தாமா வீட்ல நிக்கம்போ அதுவு உண்டு இல்லாட்ட ஸ்கூலுட்டு வரம்போ அடுத்த ஒரு ஸ்நாக்ஸ் ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் உண்டு நமக்கு அடுத்து நைட்டு் வேலைன்னு அப்டியே போயி நானு பெருசா ஆனா வந்து இப்போ பசங்க ரொம்ப டயடா ஆயி வந்தா ச்சுனா அவுங்க கேக்கம்போது செரி அவுங்களுக்கு எதாச்சு பண்ணி குடுக்கணுனு இது பண்றது அல்லாம எப்பவு தொடர்ந்து அந்த மாரி கெடையாது ஆ பிஸ்கெட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க பிஸ்கெட்ஸ் தா ரொம்ப மோசொ இப்போ
அப்டி சொல்றாங்க ஆனா அது வந்து அப்டியே சாப்ட்டு பழகிட்டோ அத எப்டி விட்றதுன்னு
அதுதா எங்க ஒரு மாமி அப்டிதா அ இந்த மாரி பிஸ்கெட்ஸ்ஆ சாப்ட்டு சாப்ட்டு அப்பறொ இப்பதா கொஞ்சொ பயந்து ரொம் அங்க இப்ப எஜ் அயாச்சு ஏஜீ ஆனப்பதா பிஸ்கெட்டு விட்டுருக்காங்க அந்த மாரி என்ன செய்க்கி அவ் இப்பதா ஒவ்வொரு வழியும் அதுவு இதுவு வரம்ப செரி எல்லாத்தையு விடணும் விடணும் விடணுன்னு சொல்லி விட்றது ஆனா அவ் சில பேருக்கு அது பழவி போச்சுன்னா ரொம்ப கஷ் ச்சு அதவிட இர்க்கு
அய்யோ அது ரொம்ப கஷ்டொ ஆனா அதுல்ல நல்லதுலன்றாங்க அப்ற எதுக்கு அது கவுவர்மெண்ட்ல அலோ பண்றாங்க பிஸ் கெட் சரியில்லன அப்ற அதல எதுக்கு அலோ பண்ணணு வீக்கிறக்கு
அது நம்ம சொல்ல முடியாதுல்லா நம்மதா நம்மள பாத்துக்கணு
புரிய்ல எனக்கே அதல்லா நல்லதுல்ல அப்டி அதுல கலப்பட இதுல கலப்படான்றாங்க
இப்ப எல்லாத்லயுமே கலப்படம் வந்தாச்சு அதுனால நம்மோ நம்ம மத்தவங்கள சொல்றத விட நம்ம தா நம்மக்கு கொஞ்ச கொஞ்சம்மா ரொம்ப ஒடனேல்லா நம்ம மாற முடியாது அப்டே சின்ன சின்ன சின்னதா நம்ம மாத்திக்க வேண்டியதா
ஓக்கே ஓக்கே ஒங்க கொழந்தைக எந்த ஸ்கூல்ல படிக்குறாங்க மெட்ரிகுலேஷனா சி பி எஸ் சியா மெட்ரிகுலேஷன் நல்லா படிக்கிறாங்களா ஓக்கே ஓக்கே உங்ளுக்கு இந்த சி பி எஸ் சி ல்லா சேக் க்கணு அதுதா நல்லதுன்றாங்களே அதெல்லா ஒங்களுக்கு அந்த இது ஒங்களுக்கு எப்டி அந்த ஐடியா
அது வந்து எப்டின் தெரியல ஆனா நானும் மாத்தணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன் அதால்லா நா எப்டி சொல்றது தெரியல அத பத்தி எனக்கும் மாத்தணுன் உண்டு சேரி பாத்துட்டேருக்கோ வீட்டு பக்கத்துலே பக்கத்துலே பசங்கள விட்டுற மாறியு பாக்கணும்லா
ஓக்கே ஒக்
எல்லாமே தூரம்மா இருக்கம்போ நம்மக்கு அதுனால எதுவுமே விட முடியல்ல
ஓ கொஞ்ச தூரமா இருக்கு உங்க வீடு
ஆம்மா ஆம்மா எல்லாமே தூரமாருக்கு நீங்க எப்டி சி பி எஸ் சி தா சேத்துருக்கீங்ளா
ஆ நாங்க என்னா எங்க வீட்டுல அதல்லா பாகக்க மாட்டாங்க ஆனா எனக்கு அதுல சேக்கறக்கு இஷ்டந்தா அந்த சி பி எஸ் சி தா கொஞ்சொ பக்கத்துல இங்க இருக்கு அதனால அவங்க அப்டே சேத்தி வுட்டாங்க அதுல
ஆனல்ல ப்பம் சேரி எதுல நல்லாருக்கு எந்த ஸ்கூல் நல்லாருக்குதோ அங்க சேர்க்கர வேண்டியதனம்மா எல்லாமே ஒண்ணுதா எப்பிடியும் காலேஜ் போய் ஏறம்ம எல்லாரு ஒரே இதுலதா ஏறுவாங்க
ம் ஆனால அந்த காம்படிட்டிவ் எக்ஸாலா வந்து இவுங்க போர்ஷன்ஸ்தன வருது ப்ப அவங்க அவங்க வந்து சிரமப்படுறாங்க
யாரு ஆம்மா மேட் ஆம்மா அவுங்கல்லா ரொம்ப கஷ்டப்பட்றாங் அதுல ஆம்மா
த்தன வருதாம்மா இந்தமார் நீட்டு
ஆம்மா எல்லாத்துக்மே அந்த எல்லாத்துக்மே அந்த மார்தா புவேக் ஒரு ஸ்டார்ட் பண்ணே நானு நெக்ஸ்ட் யேர்ல தா மாத்துலான்னு ஒரு இதுல இருக்கே இந்த யேர் மாத்த முடிய்ல
ம் அது ஒரு சிலர் பேரண்ஸ் வந்து அவர்னஸ்ஸா இருக்காங்க ஒரு சிலருக்கு அத பத்தி தெர் தெரியில அதா நீங்கள எப்புடி இது பண்றீங்க அப்டின் கேக்கறக்கா
ங்க பக்கத்துல இல்லாதனால எனக்கு சரி விட முடியல ஆம்மா வேற வழி இல்ல கொஞ்சொ கூட பசங்க வளந்துட்டாங்கன்னா அவுங்களே போ கொஞ்சொ ஓக்கே தானே நம்மளுக் கேப்பிடி அனுப்பிர்லான்னு இருக்கோன்லா அது சின்ன பசங்கள இருக்கப்போ ரொம்ப தூரப்ப அனுப்
ஐயோ முடியாது பாவோ அப்ப இப்ப வந்து எதுல போறாங்க வேன்ல போறாங்களா
இல்ல இங்க ஆட்டோல தா போறாங்க ஆமா
கிலோ மீட்டர் இருக்கு உங்க வீட்ல இருந்து அவங்க ஸ்கூலுக்கு
கிலோமீட்டர் ஒரு அஞ்சோ ஆமா அஞ்சோ ஆறு கிலோமீட்டர் ஆறு
மீட்டரு ஓ சேர் சேர் ஓகே ஓகே
ஓகே அவங்களுக்கு பக்கந்தானா ஸ்கூலு
ஆஹா எங்களுக்கு ரொம்ப பக்கந்தா டு ரெண்டு கிலோ மீட்டர்ருக்கு ஆஅ அவ்ளதா ரெண்டு ரெண்ர கிலோமீட்டர் பெருசல்ல ரொம் ரொம்ப பக்கத்துல தா நடந்து கூட போயிறலா
இந்த நேரத்தே போ வேண்டிதா இருக்கு ஸ்கூல் எயிட் ஓ கிளாக் நால சவன் தோ சவன் டொன்டிக்கே அப்டி பெயிருவாங்க எல்லாருமே ம்
எட்டு மணிக்கே ஸ்கூலுங்களா ஐயையோ இவ்ளோ நேரமா வெக்கறாங்க அப்ப எத்தன மணிக்கு முடியு
ஆ முடிறது திரும்ப வீட்டுக் வரும்போ த்ரீ தேர்ட்டிக்கிட்ட ஆயிரு ம்
ஓ செர் செரி இவங்களுக்கு வந்து நைன்ல இருந்து போர் வரைக்கு இருக்கு என்ன ஒரு மண் நேரோ உங்களுக்கு முன்ன பின்ன வருது அவ்ளதா ஆ சேர் சேர் சேரி சிஸ்டர் நம்மளுக்கான டைம் முடிஞ்சிருச்சு அடுத்தது கூப்பட்டுமா
ஓகே சிஸ்டர் ம் பாய்
டைம் இருக்கு பிப்டி சிக்ஸ் செரி நன்றி சகோதரி